ஆ சொல்லுங்க மேடம்
ஹவ் செட்
சொல்லுங்க மேடம் கேக்குதுங்ளா
அ வாய்ஸ்
ஆ கேக்குது மேடம் சொல்லுங்க மேடம் இப்ப கேக் இப்ப கேக்கு ஆ நல்லா இருக்றே மேடம்
ம் டீ காஃபிலாகுடிச்சாச்சா சார்
ஆ இப்போதா குடிச்சே மேடம் சாய்ந்தர ஒய்ஃப் போட்டு குடுத்தாங்க
ஓகே சரிங் சார் அப்றோ இன்னைக்கு எப்டி போச்சு எல்லாரு நல்லார்க்காங்க சார் அங்க எல்லாரு எப்டி இருக்காங்க
அ எல்லாரு நல்லாருக்காங்க நாளைக்கி ஸ்கூல் ரீஓபன் ஆகுது இப்ப அதுக்காக பசங்கள எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்குறோ இத்தன் நாள் லீவு உட்ருச்சு
வெகேஷன்னா எப்டி போச்சு சார் சம்மர்
ஆ த பசங்க எல்லா தஞ்சாவூருக்கு போனாங்க அ தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனாங்க
ஓகே
அ நல்லா போச்சு இந்த தர நெறைய வெயில்ல இருந்தத ஆனா கடைசில நல்லா மழ பேஞ்சு இதனால நல்லாருந்தது
செரிங்க சார் செரிங்க சார் நீங்க எங்கயு வெக்கேஷனுக்கு போலயா
சொல்லுங் மேடம்
நீங்க எங்கயு வெக்கேஷனுக்கு போகலயா
நான் போல மேடம் பசங்கள போய் விட்டதோட சரி திருப்பியு போய் அவுங்கள கூட்டிட்டு வந்தே மேடம்
சரி சரி சரி சார் அப்ற இன்னைக்கு எப்டி போச்சு
இன்னைக்கு காலைல கொஞ்ச லேட்டாதா த மேடம் எழந்தே ஒரு எட்டு மணிக்குதா எழந்தே இன்னி இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு
சரிங்க சா
ஆ ஒய்ப்தா காஃபி போட்டு குடுத்தாங்க
ம்
காலைல சாப்ட்டோ கேழ்வரகு நைட்டு வந்து களி மீந்துருச்சு அத தண்ணி ஊத்தி ஆ களி வந்து எப்பயாது சாப்பிடுவோ வீட்ல செய்ய மாட்டோ அங்கே ஒருத் இப்ப செஞ்சு குடுத்தாங்க அது மீந்து இதுனால கொஞ்ச தண்ணி ஊற வச்சு காலைல தயிரு வெங்காயோ எல்லா போட்டு பெசைஞ்சு அது ஊறுகா வச்சு சாப்பிட்டா அட உடம்புக்கு நல்லது அது அதனால
பசங்லா அத சாப்ட்டுக்றாங்களா சார்
பசங்க சாப்பிட்டுதாங்க மேடம் பெரிய பொண்ணு வந்து கலிய வந்து டேரைக்டா சாப்பிட மாட்டாங்க
ஆஹா
சின்ன பொண்ணு சாப்பிடுவாங்க எதா இருந்தாலு பெரியவங்க வந்து அந்த கல் இ வந்து அப்டியே வச்சு ஊற வச்சு குடுத்தா தா அவுங்க பெசஞ்சு அடுத்த நாள் என்ன சாப்டுவாங்க
ஹெல்து எப்டி இருக்கு சாப்ட்டா செரி
ஆமாங்க மேடம் கண்டிப்பா
சொல்லுங் சார்
அப்புறம் மேடம் என்ன சாப்பாடு வீட்ல
வீட்ல நாங்க இன்னைக்கு புளி கொழம்புதா சார் இன்னுக்கு கா அம் மத்தியானத்துக்கு புளி கொழம்பு ஆனா நா சாப்பிடல நீங் ஆஃபீஸ்ல போனா ஆஃபீஸ்ல ஒரு சாரோட ட்ரீட்டு இன்னைக்கு அவருக்கு போன வாரோ பேட்டே இருந்ததுனால இன்னைக்கு ட்ரீட் வச்சாங்க சோ ஆஃபீஸ்ல எல்லாரு சேர்ந்து இன்னைக்கு பிரியாணி அப்பறோ அதுக்கான எக்சட்ராஸ் எல்லாமே உ ஆ சாப்ட்டு முடிச்சுன்னே எல்லாருக்கு ஐஸ்கிரீமு
ஓ ஐஸ்கிரீம் ஓகே ஓகே செரி மேடம்
ம்
பசங்கள ஸ்டெடிஸ்லா நல்லா போதுங்ளா
நல்லா போதுங்க சார் நாளைக்குதா இங்க என்னோட பசங்களுக்கு நாளைக்கு தா ஸ்கூல் ஆரம்பிக்குது சோ அவங்களா எல்லா ஆஷ்யூஷ்ல்லா எல்லா ரெடி ஆயிட்டே இருகாங்க
செரிங்க இப்ப ஃபீஸ் கட்டுறதெல்லா பரவாயில்லைங்களா ஸ்கூல்ல
எல்லாமே முடிச்சாச்சிங் சார் எப்டியாந்தாலு பசங்கள படிக்க வைக்கனுந்தான கஷ்டப்பட்டாலு சோ அந்த ஒர்க் எல்லாமே முடுஞ்சிருச்சு
ஆமாம் மேடம் நானும் எங்க வீட்ல பசங்களுக்கெல்லா எல்லா வாங்கி புக்கெல்லா அட்ட போட்டன் மேடம் பெரியவனுக்கு மட்டு இன்னு அட்டப்போட்ல அவங்களுக்கு லேபிள்லா வாங்கணு கொஞ்சொ அந்த வேல இருக்குது அதனா கொஞ்சொ சாயந்தரோ போயி புக் ஸ்டோர்குலா கொஞ்சொ லேபுள் அது மாரிலா கொஞ்சொ வாங்கணு
செர் ஓகேங்க சார் உங்க வேலையெல்லா எப்டி போயிட்டு இருக்கு நல்லா இருக்கா எந்த பிரச்சனையு இல்லாம
ஒர்க்கு இப்ப நியூ கவர்மெண்ட் இப்பதா வந்திருக்கு மேடம் கவுர்மெண்ட்ல கஜானால காசு இல்லன்றாங்க
ம்
அதுனால கொஞ்சொ ஒரு ஆறு மாசோ விட்டு தா பாக்கணு நேத்து தா போய் சங்கக்காரங்கல்லா போய் பள்ளிகல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன போய் பாத்துருகுறாங்க
செரிங்க சார்
தெரியப்படும் என்னன்னு தெரியப்படு
செரிங்க சார் அப்பறம் உங்க ட்ரிப்புலா எங்கேயு போலியா சார் லீவுக்கு
ட்ரிப்புக்கு இப்ப ஆ ரீசென்ட்டா ஏலகிரிக்கு போனோம் மேடம்
ம்
பசங்க சர்ச்சில வந்து இந்த வி பி எஸ் ன்னு ஒன்னு ஒரு அஞ்சு நாள் கண்டெக்ட் பண்ணாங்க. ம் ஏலகிரிக்கு போனோ மேடம் பசங்க எல்லா நல்லா இருந்துது மேடம்.
அங்க எப்ப டி சார் உங்களுக்கு ரொம்ப பக்கமா அது?
ஆமா மேடம் இங்கேர்ந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரு மேடம்.
ஓகே ந என்ஜாய் பண்ற மாரி இருக்கா சார் பசங்ளோட ஃபேமிலியோட போக முடியுமா அந்த எடத்துக்கு
போய் என்ஜாய் பண்லா மேடம் பசங்களுக்கு வந்து ஒன் டே ஃபுல்லா ஆ நல்லா இருக்கு மேடம் கால்ல பத்து மணி வந்து சாய்ந்தெர ஒரு ஆறு மணி வரலு பேக்கேத் குடுக்குறாங்க அதுல எல்லாமே பசங்ற என்ஜாய் பண்ற மாரிதா இருக்கும் மேடம் நல்லா தண்ணில விளையாடற மாரி ட்ரை கேம்ஸ் அ அது மாரில்லா நெறைய இருக்குது ஆ அதனால பசங்க ஒன்டே ஃபுல்லா நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல எடம்தா மேடம் கண்டிப்பா
அமௌண்ட்டு பரவாலிங்ளா சார்
அமௌண்ட் வந்து கொஞ்ச ம் ஹைதாமேட கொஞ்ச கம்மியா இருந்தா அ எல்லாருக்குமே நல்லாருக்கு கொஞ்ச மிடில் களாஸ்க்லா அது கொஞ்ச ஹை அமௌண்ட் தா மேடம்
அப் அப்டியா நெறையா அமௌண்டாங் சார் அதுக்கு எவ்ளோ ஆச்சுங் சார் ஒரு ஆளுக்கு
பெரியவங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் மேடம்
ம்
சின்னவங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மேடம் கொழந்தைங்களுக்கு ஃப்ரீ
செரிங்க சார் இப்போ உள்ள இருக்குற அந்த செவன் ஹண்ட்ரட்ல நம்ம எத வேணா யூஸ் பண்ணி க்லாமா
ஆ இதுல வந்து ஏ டு இஜட்டு என்ன கேம் வேணா எல்லாமே விளையாடிக்கலாம் மேடம் டைம்தா பத்தரதில்ல ஆ எல்லா கேமு நம்ம விளையாட்லா எல்லாமே நல்லா விளையாக்கூடியக்கூடியதா இருக்குது
சரிங்க சார் சரிங்க சார் வாட்ரு கேம்ஸ் ட்ரைகேம்ஸ் எல்லாமே அங் ஒரே எடத்லே இருக்குதா சார்
ஆமோ மேடம் அ பேக்கேஜ் வந்து பஸ்ட் என்டரி போட்டு கொடுக்கும் போதே எல்லாமே ஏட்டு செட்டு அது உள்ள போய் போனோம்னாவே நம்ப ட்ரை கேம்ஸ் ஆவுட்டு பேர்ட்ஸ் பாக்குறதா ஆகட்டு தண்ணில போய் விளையாட்றதா ஆவுட்டு எல்லாமே பசங்களுக்கு நல்லா இருக்குது அது எல்லாமே அந்த பேக்கேஜிலே அடப் இருக்குது மேடம் தனித்தனி காசெல்லா கெடையாது ஆஃப்டர்நூன் ஃபுட்டு மட்டு நம்ப பே பண்ணி வாங்கனும் மேடம்
ஓ ஃபுட் அலோட் கெடையாதா வெள் நம்ம எடுத்துட்டு போ முடியாதா சார்
இல்ல இப்ப நம் உள்ள போம் போதே செக்யூரிட்டி வந்து நம்மளுடைய பேக வந்து எல்லாமே சர்ச் பண்ணி எல்லாமே அ ஆ அப் பண்ணிதா அனுப்புறாங்க எதுமே நாங்க உள்ள ஈட்டபிள் திங்ஸ் எல்லா எதுமே எடுத்துட்டு போக்கூடாது அதனால மதிய சாப்பாடுக்கு மட்டு கொஞ்ச செலவு தாஸ்யாவுது மேடம்
ம் ம் ம் பரவால சார் ஒகேஷன்னு ஒரு நாள் போறோ சமைக்காம எடுக்காம ஜாலியா போய் அங்கயே போய் சாப்ட்டுக்லா
டுக்
அது நல்லது இல்லன்னா வீட்ல மேடம்ளா சமைக்கணு உங்ளுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அது வாசவந்த ஏன்னா அவ்வளோ தூரொ போம்போது எல்லா சமச்சு எடுத்துட்டு போணுனா அது ஒரு சிரமா
ஆஹ் அது இங்கயே நம்ம டயடாய்டுவோ சார்
அ கண்டிப்பா மேடம் ஏனா உள்ள பத்து மணிக்கு போறோ ஆறு மணிக்கு வெளியேவரோனு போது அத் அந்த கேம்லே எல்லாமே விளையாடுறதுக்கே நேரஞா சரியா போகுது அதுக்கு முன் கல்ல எல்லா சமச்சு எல்லா எட்னு போனா நம்ம அதுக்கே டயடாருவோ அஹ் அங்கேய போய் சாப்புட்றது கரக்டு தா மேடம்
சரி சா எத்தன பேர் நீங்க உங்க ஃபேமிலி மட்டு போனீங்களா சா நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டு போய்ர்ந்தீங்ளா
ஆமாங்க மேடம் ஃபேமிலி க கொஞ்சோ நெய்பர்ஸ் பக்கத்துல இருக்குறவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ச சர்க்கிள் அது மாரி எல்லார்மே சேத்து போனோ மெடொ
சரிங்கப்பொரு கேங்கா போயிருக்கீங்க இன்னு ஜோலியா இருந்திருக்கு
ஆமங்மொடம் எல்லா வண்டில போம்போதே எல்லாரு ஆட்டோ பாட்டோ கொண்டாட்டொந்தா போம்மோது ஆட்டோ வரம்மோது ஆட்டோ ஒரே நல்லா என்ஜாய் பண்னாங்க மேடம்
பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்க
கண்டிப்பா மேடம் எல்லாமே நல்லா ஜாலியா இருந்துது அப்டின் சொல்லிந்தாங்க அ எனா இவ்ளோ தூரோ பக்கத்துல க இது கடைக்கு மோது நம்ப போய் அத போய் ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம யூஸ் பண்ணிகணு இலியா
ஆஹ் கண்டிப்பா சா நம்மளு யேர்ன் பண்றதுனா எனக்க்கெதா வெள்ல போய் கொஞ்சொ லாக்ஸ் பண்ணிக்க அப்பதா நம்ம மைண்டு ஃப்ரீயா இருக்குல்ல சார்
ஆமாம்மா கண்டிப்பா மெடோ வாச்தவொந்தா ஏனா ப பசங்க ஃபுல்லா ஒவ் ஃபுல்லா படிக்கிறாங்க சம்மர் வெகேஷன் வீட் வீட்லயே இருக்கறாங்க டிவி பாக்குறாங்க மொபைல் பாக்கறாங்க இது மாரி வெளியேடத்துக்கு போமோது தா அவுங்களுக்கு ஒரு ஜாலியா இருக்குது அன்னைக்கு ஒரு நாளாவது ஃபோன ஒடச்சிட்டு
ஆமா இப்பல்லா பசங்க ஃபோனு ஃபோனு ஃபோனு விட்டா டிவி டிவி விட்டா ஃபோணு இப்டியே தா போய்ட்டுருக்கு
ஆமா மேடம் ஃபோன் யூஸ் பண்ரதுனாலே இப்ப பாத்தீங்கன்னா நறைய பேருக்கு கண்ணாடி போடுற மாரி ஆயிருது
செரி சார் ந இன்னமார் டைம்லா நீங்க வெகேஷன் போமோது எங்களுக்கு சொல்லுங்க நாங்களு ஃபேமிலியா வந்து ஜாயின் பண்ணிப்போ
அவசிய மேடோ கண்டிப்பா அடுத்த ட்ரிப்பு வரம்மோது நா உங்களுக்கு எங்க போறே என்னன்ற றத நா முன்கூட்டியே தகவல் குடுக்குற நீங்களு வந்து அந்த ட்ரிப்ல வந்து ஜாயின் பண்ணிகோங்க கண்டிப்பா
ஓகேங்க சார் ல மாமா பசங்க எல்லாறையு ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க விஷேஷோ வேற ஒன்னு இல்ல சார் நாளைலிந்து ஸ்கூலு அதுதா
ஆம மேடோ எல்லா பசங்களுக்கு வேற லன்ச்பேக் ரெடி பண்னு அவுங்களுக்கு ஸ்நேக்ஸ் வெக்கணு அஹ் தண்ணி புடிச்சி வெக்கணு எல்லாமே இத்தன வொ ஒன்ற மாசோ வந்து ஃபிரீயா இருந்துட்டோ இப்ப நாளைக் காலைலிந்து திருப்பியு ரொட்டீன் லைஃப்க்கு மாறணு பஸ்ஸு கரக்டா வந்துரு அவுங்க கரக் அந்த வேலைக்கு எல்லாரயு லன்ச்சுக்கு செஞ்சு வெச்சு பேகெல்லா ரெடி
எல்லாமே நீங்களே செய்ற மாரியே பேஸ்றீங்க சார்
இல்ல மேடொ அவ் ஒய்ஃபு செய்றாங்க இருந்தாலு நா கூடமாட செய்யணுல்லியா இத்தன ஒன்ற மாசோ வந்து அதுக்கு வந்து பிரேக் ஆயிர்ச்சு
சரிங்க சார் நீங்க பாருங்க கண்டிப்பா செரி சர் நீங்க பாருங்க மேம் பசங்க எல்லாரு ரொம்ப கேட்டேனு சொல்லுங்க வெக்கட் டுமா ஓகேங் சார் தான்க்யூ சர்